ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் நல்லாிருக்கீங்களா
நல்லா இருக்கங்க மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்காங்க மேடம் அ மேடம் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு யாரோ டெய்லரிங் கோர்ஸ போறாங்கன்னு சொன்னீங்கல்ல மேடம் அது எத்தனை மாசம் கோர்ஸ் மேடம்
அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ மேடம் எல்லாம் விதமே சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சிங் எப்படி கட் பண்ணுறது மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுக்கிறது அந்த அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா கிட்டும் எல்லாமே கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு கோச அவங்களே வந்து மிஷின் வந்து வாங்கி கொடுக்குதுக்கான லோன்லள ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க தென் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்கே கண்டினியூ பண்ணி சும்மா வந்து பார்ட் டைமாக வர மாதிரி இருந்தால் அங்கேயே நீங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க கொஞ்ச நாளைக்குெல்லாம் ஒரு வருஷம் பக்கம் நீங்கள் அங்கேயே பார்ட் டைமாக கூட செய்யலாம் அவுங்களுக்கு சப்போர்ட் பண்லாம் கிளாஸ் இருக்கு இருக்கு போலாம் அதுக்கப்புறோம் வந்துட்டு அஹ் அங்கயே வந்து சேரிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க மேடம் வாராது அந்த இது மாரி ஸ்டிச் பண்றக் நெறய பேர் ஒர்க் பண்றக்கு அங்கயே இருப்பாங்க ஹான் அந்த பெரிய பெரிய அ பொட்டிக்ளாம் ஸ்டிச் பண்ணி கொடுக் பாங்கள அந்த மாரி ஆரி ஒர்க் ஒர்க்குக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டா அவுங்களே வெச்சிருக்காங்க சோ ஒரு வருஷோம் பக்கம் நீங்க அங்கயே வந்து நீங்க பண்ணலாம் பார்ட் டைமா பண்ணலாம் சேல்ரிலாம் குடுப் குடுத்துடுவாங்க சூப்பர் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ் எலாம் நெறைய பேரு போனாங்க நல்லா வந்து ட்ரைய்னிங்லாம் சூப்ரா குடுத்து இப்போல்லாம் ப்ளவுஸ் அவுங்களாம் செமையாக ஸ்டிச் பண்றாங்க தென் வீட்ல இருந்தே அவுங்க வந்து நறய பேருக்கும் அவுங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்லாம் ஈவன் பிளவுஸ் மட்டும் இல்லாம ஹ எல்லாமே பண்ணி குடுக்குறாங்க சொல்லி் குடுக்கறாங்க சுடிதார் கட்டிங்கு ஆஹ் இப்ப வந்து நறய பெஸ்டிவல்க்லாம் ஸ்டிச் பண்றாங்கல்ல அந்த இப்ப குழந்தைகளுக்கான இந்த பட்டுப்பாவட சட்ட மாரி ஈவன் அதுலாம் பிளவுஸ்லே வந்துரூம் பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா தனியா சொல்லி குடுக்குறாங்க அதெல்லாம் வந்து நானும் பாத்தேன் நெறைய பேர் அதாது கிளாஸ் போரது வேற அவுங்க அவுட்புட் வந்து ஒவ்வொன்னு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறது அந்த இது லாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போட்ற பாக்கூம் போது நல்லா இருக்கு இவ்ளோ சீக்கிரத்துல்ல இப்டிலாம் கத்துக்க முடியுமான்ருக்கு நீங்க
ஆமாங் மேடம் பண்ணணும்
ஆஹ் ஓகே ஓகே ஆஹ் நானு வேனா பீஸ்லாம் என்ன ஏதுன்னா கேட்டு வேன்னா சொல்றங்க அத அது வந்து எனக்கு தெளிவா தெரிலைங்க
ஆஹ் பாத்து சொல்லுங்க
வந்டு உங்க கன்வீனியன்ட் டைமிங் ஒரு நாளைக்கு வந்து டூ இருந்து த்ரீ ஹவர்ஸ் வரைக்கூம் நீங்க போய் கத்துக்லாம் அது வந்து இப்ப உங்ளுக்கு எனக்கு ஒன் ஹவர் தான் டூ ஹவர்ஸ் தான் போ முடியும்ங்கறத வந்து நீங்க அங்க சொல்லிட்டு அதுக் ஏத்த மாரி போய்க்கோங்க அங்க வந்துட்டு காலையில காலையில ஒரு பேட்ச ஆஃப்டர்னூன் பேட்சங்கமாரி நடத்தீட்டு இருக்காங்க நீங்க அதுல ப்படி போயி ஜாயின் பண்ணிக்க முடியமோ அது ஏத்த மாதிரி நீங்க கேட்டுக்கலாங்க மேடம்
செரிங்க செரிங்க இல்ல என் ஃப்ரெண்டோட சித்த த்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேரளாவில இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட சித்தி அவங்க ஃப்ரெண்டு ஒரு போயிருந்தேங்க
செரிங்க
அவங்க பாத்தீங்கன்னா நல்லாதான் தெப்பாங்க அஞ்சே நிமிஷத்துல ஒரு பிளவுஸ்ஸ ரெடி பண்ணிருவாங்க
ஓஹோ பரவலிங்களே ஹ
ஆஹ் சுடிதார்க்கு ஒரு ஹாப்அன்வர் போதுங்க அந்த மாரி ஆனா நம்ம அவ பிரப்ரெண்ட க த்துக்கு சொன்னாங்க அவங்களுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க கத்துக்க மாட்டேட்டாங்க அதனால ஏன்ட கேட்டாங்க நான் நம்ம எங்க போய் அங்க தங்கி ஏளம் பண்றது அது செட் ஆகது இல்லைங்களா ஆமா ங்க ஆன இப்போ டிவி பாாரத்துட்டேப்படி எங்க ஃப்ரெண்டோட அம்மா குளிச்சுட்டு வர கூல்ல பிளவுஸ் ரெடிங்க அவங்க இப்ப பெரிய பெரிய கடைக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்படிக்கு ரொம்ப ப்போல்லியா தான் இருப் ப்பாங்க உடாந்தாங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல ஒரு பிளவுஸ் முடிச்சிருவாங்க எப்படி மிஷினோட பாஸ்ட் ஆங்க ஆமாங்க
ஆ இதுக்கு பரவாயில்லையே பரவாயில்லையே ஆச்சரியமா இருக்குது அவங்க பண்றது பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ இருக்கும்
ஆ ஆமாங்க ரொம்ப அஹ் அவங்கப்பய் பெரிய பெரிய கடந்த போத்தீஸ் சென்னை சில்க்ஸ்லா இருக்கு இல்லலைங்களா அந்த மாரி எல்லாம் அவங்க கிட்ட பல்க் காடுடர் எடுத்து ப்போ நெறயா பேர போட்டு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அது போக அவங்க பாத்தீங்கன்னா கிளேஸுமே எடுத்துட்டு இருக்காங்க எர்ணாககுளத்துலதா இருக்காங்க அப்டி பண்றாங்க நமக்கானா இங்க இருந்து அங்க போய் பண்ண முடியாதுங் மேடம் அவங்க அவங்க என் பிரெண்டு கேட்டாங்க அவங்களுக்கு அதுல பெருசா விருப்பமெல்லா இல்லீங்க
ஆஹ் ஹ ஹ அம்மாக்கு இருந்தா பொண்ணுங்களுக்கு இருக்கணுனு அவசிய இல்ல
சேரி அது சரி நீங்க நல்லத ஒரு பக்கம் சொன்னீங்க இல்லையா அதனால சரி அது கேக்கலான் நஹ் எது கேட்டாங்க
சர் சொல்றே ஹ்ம் பீஸ் எல்லா எப்டின்னு வேணா கேட்டுட்டு சொல்றே நெனச்ட் இர் ச்சங்கனா செமையா இருக்ல க்ளாஸ் எல்லா சூப்பரா எடுக்கறாங்க அதுக்கு அதுக்கப்பறமே வந்துட்டு அவங்களுக்கு ஆறிவு சேவ் பண்ணின் வந்து இது சொல்லிக்கறாங்க அந்த என்னது
அரிவருக்கு வேண்டாங் மேட
த் த்ரெட்டு த்ரெட்டுல வந்துட்டு டிசைன் போடுவாங் இல்லிங்களா த்ரெட் ஒர்க் கிளே இந்த பிளவர் எல்லா பண்ணுவாங் நா பட்டல்ஸ் இதுல எல்லா நெறயா வராது அது அதல்ல அதெல்லா ஆஹ் எம்ராய்டிங் எம்ராய்டிங் அதெல்லா வந்துட்டு நெறயா சொல்லி கொடுக்கறாங்க வித்யாச வித்யாசமா இப்ப வந்து எல்லாமே அப்டிதானே வந்து யூஸ் பண்றாங்க த்ரெண்டிங்ல அந்த ஃபிளாரல் ட்ரெஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா எம்ராய்டரி ஒர்க்கே வர மாரி ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸும் பண்றாங்க அதுல பீட்ஸ் வச்சு நெறயா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா பண்றாங்க மேடம் நா வந்து நெறயா வந்து பாத்திருக்கே இந்த மாரி சொல்லி டெய்லரிங் சொல்லி கொடுக்கற எடத்லல்லா நா இவ்ளோ வித்யாசமா நா பாத்தது இல்ல அதனாலதா நானே
செரிங்க உம் ஆமாங் மேடம் இப்ப ஏதாது ஆபர் இருக்காங் மேடம் ஒண்ணுக்கு குடுத்தம்னா ஒன்னுனு ஃப்ரீயா சொல்லி தர மாரி இல்ல ஒரு சில பக்க அந்த மாரிதா பண்றாங்க
ட்ட வந்து உங்களுக்கு வந்து வந்து ஒரு செட் செட்டா வருனு நெனைக்கற உனக் ஃபர்ஸ்ட்டு பேசிக் எப்டி ஸ்டிச் பண்றது சொல்லிகொடுப்பாங்க அதுக்கப்றோ உங்களுக்கு ஹா இது எல்லாமே கா ந்த சிக்ஸ்ம ந்த்குள்ளேயே முடுஞ்சுரு ஸ்டிச்சிங் சொல்லிக் கொடுத்ததுக் அப்புறமே உங்களுக்கு வந்து எம்ராய்டரி ஒர்க் அதுக்கப் அப்றோ பேசிக் ஆஃப் ஆரி ஒர்க் எல்லா கிளாஸும் வந்து இதுல வந்து கவர் ஆகுங்க இதுல வந்து எல்லா பேசிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு அட்வான்ஸா கத்துக்கணுனா நீங்க அடுத்து கொஞ்சோ தனியா இந்த ஆரி ஒர்க் சைட் போற இல்ல இந்த எம்ராய்டரி ஒர்க் இல்ல வேற ஏதாது நீங்களா போகணு அப்டின்னா அதுக்கேத்த மாரி நீங்க இன்னு பண்ணிக்கலா காசு கட்டி தனியா பண்ணிக்கலா மத்தபடி இந்த ஆறு மாஸ் கோர்ஸ் வந்து பொதுவா வரு எல்லாமே சொல்லி் கொடு த்ருவாங் ஹா ஆமா நீங்க வந்து எங்க சிஸ்டர் தக்கறீங்க ப்பவீட்டு பக் மே இருக்குதுங்களா இல்ல தூரமாக
இருக்குங்க மேட ரே ரெண்டு மூணு பக்கம் போட்டிருக்காங்க சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி போறது போற சரி நீங்க ஒரு நல்ல பக்கமா சொன்னீங்கன்னா நீங்க பண்ற பக்கம் நல்லா இருக்குண்ணாங்கள
ஆமா ஆமா அங்கதான் த த ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்க கிட்டதான் நான் தப்பேன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் தப்பேன் பிளஸ் அவங்க இந்த பொட்டிக்கு பெரிய பெரிய கடைகளுக்கு கு அவங்களுக்கு இது பேஜா வச்சு தச்சட்டு இருக்காங்களா அதுல கொடுத்தோம்னா நமக்கு இது பண்ணி குடுத் த்துருவங்க டிஃரெண்டா தச்சு குடு ப்பாங்க தென் வந்து திரெண்டிங்க கொஞ்ச கேட்டம்னா அதுக்ஏத்த மாரி தச்சு குடுக்குறாங்க நமக் அப்டி தானுங்க வேணு ஆனா வந்து ப்ரைஸ் வந்துடு கம்மி பண்ண மாட்ட ட்டாங்க ஏன்னா வந்து இப்போ ஸ்டிச்சிங்க்கு அப்டிங்கறப்பேயே ஒரு சும்மா ஒரு ஸ்டிச் போட்டாலே அதுவே வந்து ஒரு காஸ்ட் வைக்கிறாங்க நெறய எட கல்ல அது வந்து நம்ம வந்துட்டு கம்மி
ஆனா என்னு இப்ப ரெடிமேடு ஃப்ளவுஸே இருக்கு இருக்குதுங்க மேடம் ஆனா பாத்தீங்கன்னாஹ ரெடிமேடு என்னதா ரெடிமேடாக இருந்தாலும் நம்ம அந் ஸ்டிச் பண்ணி போடுற ஒரு இது வராது இல்லைங்களா இப்பல்லா யாரு மேடம் சைஸ் பண்ணி போட்றா போனமா நூத்தம்பரூவா எறநூறுரூவா கொஞ்ச ஒரு ப்ளவுஸ் வாங்கனமா ஒரு ரு ஆறு மாசம் வந்தாலே அது பெரிய விஷயம்தானங்க அப்பறோ அத தூக்கி போட்டறாங்க ஆனா ஸ்டிச்சிங்குள்ள ஒரு இது வந்து தெரியறதுல்ல அது நல்லா ஃபிட்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் இப்ப யாருமே அந்த ஸ்டிச் சிங் ன்ற வேலைக்கே இது இல்லா போச்சுங்க வேல்யூல்லா போச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடிமேட் தா முன்னெல்லாம் சுடிதார் எடுத்து பண்றாங்க டெய்லரு கடையில அது அதனாலதா இது பண்றாங்க முக்காவாசி கடையே எடுத்துட்டாங்க ரெண்டும் கூடி ஒரு ரெண்டு மூணு கடையில எடுத்துட்டு தங்குங்க கேட்டா யாருங்க இப்ப தைக்க வரா லெகின்ஸ் வங்கிக்றாங்க ஒரு ஷா ஷால் வாங்கிக்கிறாங்க ஒரு டாப்ப வாங்கிக்கிறாங்க அது ஒரு மூணு மாசமா ஆறு மாச ம்ம வந்தா போது அதுக்கப்புறோ வேற ஒண்ணு வாங்கிகலா தைக்கர காசுக்கு ரெண்டு செட்டை நாங்க எடுத்துக்குவோ ஆனா அந்த காஸ் கொடுத்தாலு துணி அவளோ லைஃப்வனு அவங்களுக்கு தெரியறதுல்ல என்னதா ஸ் ஒல்லியா இருக் இருக்குறவங்க வந்து எடுத்து போட்டுக்கலாங்க மேட குண்டா இருக்குறவங்கள கண்டிப்பா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டா மட்டுந்தா அது அழக இருக்கு அஹ் கரெக்டா அவங்க பாடிக்கு ஏத்த மாரி தச்சு தருவாங்க இது ரெடிமேடு் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோனே இங்ககிழியு அங்க கிழியு ஃபிட்டாவு இருக்காது இல்லைன்னா சைஸு பத்தாம இருக்கு அதுதாங்க அதுதா பிரச்சன அதனாலதா ஏன்டையே ரெண்டு மூணு இருந்து கேட்ருக்காங்க தச்சு தருவீங்களாங்க்கா அப்படின்ட்டு நா சொன்னே இல்லலைங்க இப்ப ஒரு ஆள
நீங்க இதுல போய் கத்துக்கிட் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து அந்த மாரி ஒரு இது போட்டுலா என்ன சொல்றது நீங்களே ஒரு கடையோ வந்து கடை ரெண்டு கடைய ஒரு கடையோ எடுத்துட்டு நாலு பேரு போட்டுட்டு ஆமா மிஷின் மட் ங்கி போட்டு வாங்கி போட்டு நாலு பேர வேலைக்கு சேர்த்துட் கிளாஸும் சைட்ல எடுத்தீங்கன்னா நல்லா இன்கம் மேடம் தச்சு குடுத்த மாரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கேக்குறவங்களுக்கு ஒரு ஷாப் மாரி ஆச்சு குடு அவங்களுக்கு தச்சு குடுக்கலா அவுட் சைடு வந்து பல்க் ஆர்டர்ஸ் கூட எடுத்து நீங்க பண்ணலா இதோ ஒரு பிசினஸ் ஓரியன்டட் தானங்க மேட
ஆமாங்க மேடம் சரிங்க மேடம் நீங்க விசாரீங்க எனக்கு விசாரிச்சுட்டு அவங்க நம்பர் இருந்தாலு குடுங்க எப்படி என்னங்கறத பத்தி கொஞ்சம் டிட் கேஸ் கேட்டது சொல்லுங்க மேடம் எப்படி என்னங்கறத பத்தி சரிங்களா மேட சரிங் ஆ சரிங்க மேட பாக்கலாங்க மேட ஆ கூப்பிட்றாங்க மேடம் ஆ சரிங்க